ஹலோ
ஆ கேக்குதுங்
ஹாய் அண்ணி எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க அண்ணி ஆ நா நல்லாருக்கே
எப்டி இருக்கீங் ஆ இனிமேதா சாப்பனு
சாப்டேங் சாப்டீங்களா
ஆ
இனிமே தான என்ன ஸ்பெஷல்
ஒண்ணு பிள்ளைங்க
ஹலோ கேக்குதா
இல்லைங்க நெத்திலி மீன் வெக்கிறவே கேக்குது குது நீங்க பேசுற கொறை கேக்குது
ஒங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகி கேக்குற மாரி இருக்கு ஃபீல் ஆகுது ஆ கேக்குதுங்களா ஒங்க வாயஸ் கொஞ்சம் பிரேக்காயி கேக்குற மாரியே ஃபீல் ஆகுது அதனால சொன்னே
அப்டிங்களா ஆமாங்க அதா ருக்கு இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது அப்புறம் அண்ண என்ன பண்றாரு
ஓகே அவ் ஆஃபீஸ் போயிருக்காங்க ப்ப கூ ஆ லைக் கனாரா கூப்பிட்ட
ம் ம்
மறக்கவே இதுக்குள்ள இருக்க ஒரு ஆள
ம் ம் ம் ம் ஏ திடீண்டு என்ன ஆச்சு அவருக்கு
பேச்சிருக்கார்
ஏ திடீர்னு என்ன ஆச்சு ஓ உங்களுக்கா சாரி சாரி நா அவருக்
தெரில எதோ ஆ என்னவோ ஒரு ஒரு முட்டி மட்டு என்னவோ ரொம்ப வலிக்குது காலே எடுத்து வெக்க முடியல
ம் ம்
ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு
ஆ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதானே
அதுக்குதா அவரை கூப்பிட்டே அவர் வரலன்னு சொல்லிட்டாரு
ம் ஏ வேலையா இருக்கா வேலையா இருக்காரா
இருக்கு ஆ வேலய இருக்காருதா அவரு பாஸ் வந்துருக்காறா நைன் நைன் தேர்ட்டி ஆயிடுங்க
ஓகே ஓகே
அந்த
ம் லன்ச் எல்லா கையில குடுத்து அனுச்சுறீங்களா
ஆமாங்க பாக்ஸ்ல குடுத்
ம் ஓகே ஓகே சேரி இப்ப என்னன்னா இப்ப நா வந்து ஒரு ஆ புரியல
லன்ச் டிபன் ரெண்டுமே குடுத்துவுடுவங்க
ம் ம் ம் ம் சூப்பர் ம் இப்ப என்னன்னா இப்ப நா வந்து பி ஜி படிக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கனே
ஓகே
அதா இப்ப எனக்கு வந்து டபுள் ஆப்ஷனா இருக்கு நீங்க தா ஆல்ரெடி பி ஜி முடிச்சிருக்கீங்கள அதனால ச்சு உங்களிட்ட சஜஷன் கேகலானு இருக்கே நா வந்து இப்ப என்னன்னா எம் சி ஏ இல்லன்னா எம் பி ஏ ரெண்டுத்துல எதாவது ஒன்னு சூஸ் பண்ணனு நானு
ஓகே
எனக்கு அதே கன்ஃபியூஷனா இருக்கு எம் சி ஏ பண்ணலாமா எம் பி ஏ பண்ணலாமனு ஏன்னா அண்ணன் எம் பி ஏ பண்ணிருக்காரு கரெக்டுங்களா
ஆமா ஆமாங்க
சோ நீங்க கம்ப்யூட்டர் பேக்ரௌண்டு்
நீங்க எம் பி ஏ பண்ணலா எனக்கு தெரிஞ்சு எம் சி ஏ வந்து அவளோ என்னோட சிஸ்டர் வந்து அவ்ளோாலா அதுக்கு ஸ்கோப் இருக்க மாரி தெரியில எம் பி ஏ என்ன டிப்பார்ட்மெண்ட் எப்டியாருந்தாலு டிப்பார்ட்மெண்ட் அது மாரி இது போயிட்லா எஸ சினா ஒன்னுமே பண்ண முடியாது
ம் ம் ம்
அது இதுல்லியும் வராது இது அது அவ் அவ்வோ அவ ஃபேஸ் பண்ண இது வச்சி சொல்ற நானு ஒன்னு அது வந்து கம்ப்யூட் ஃபேஸ் பண்ணி சோ ஹோம்
ம் ம்
பேஸ் பண்ணி பட் வந்து எம் பி ஏன்னா வந்து எக்ஸாம் வுர்மெண்ட்டு எது வேணாலு அந்த பேங்கிங் சைட் போலா எனக்கு தெரிஞ்சி ரெண்டு மூணு டிராக் இருக்கு எம் பி ஏ பண்ணா பட் எம் சி ஏ பண்ணா ஒரே ஒரு இதுதா சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி மட்டுந்தா போ முடியு வேற எதுவுமே இது பண்ண முடியாது
ஓ
அவ்ளோதா வரு அப்டிதா வருங்க ஆனாலு எனக் எ நா அது சொல்ல ஏனா என்னோட ஃபே மிலி அந்த இஷ்யூஸ் இருந்ததால சோ நா இது சொல்லுவ அதுதாங்க
ஓகே ஓகே அவுங்க சிஸ்டர்
ஒர்க்குங்க ஒர்க்லா பண்ணலங்க அவ அப்டே எம் பி எம் சி ஏ முடிச்சா அப்டியே எம் ஃபில் அப்ளே பண்ணிட்டா எம் சி யே அப்ளே பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸோ வந்து டீச்சரா தா ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க இப்ப ப்ரிண்ட் வீட்லதா இருக்காங்க
ஓகே ஓகே இப்ப எம் சி ஏ பண்ணி வேல்யூ இல்லாதனால நெக்ஸ்ட்டு எம் ஃபில் பண்ணாங்களா
எம் ஃபில் பண்ணாங்க ஆமா ஆமாங்க சாஃப்ட்வேர் பேஸ்ட் லைன்ல தா போணு அப்டின்ற மாரி ஒரு இதுவாயிடுச்சு பட் வந்து எங்க ஊர்ல அந்த மாரி ஃபெசிலிட்டிஸு கெடையாது போனா சென்னை சைட்தா‌ போணு செரி அதுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க சோ இப்டியு எதன்னா படி ச்சோன்னா ப்ரொஃபசர்ஸு அந்த மாரி போலானு சொல்லிட்டு எம்ஃபில் பண்ணாங்க
ம் ம் ம் ஓகே ஓகே அப்ப நீங்க சொல்லறது வச்சு பாத்தா எம் பி ஏ போட்டர்லா போலயே
ஆமா ஆமாங்க
இல்ல வேற ஏதாவது க்ராஸ் மேஜர் போட்லாமானு யோசிச்சுட்ருக்கே ஏன்னா இப்ப நா வந்து ச் ஓ கரண்டா ஒர்க் பண்ணிட்ருக்க இப்ப ஒர்க் ப இப்ப நா பாத்தீங்கன்னா அக்கொன்ஸ் ஒர்க் பண்ணிட்ருக்க சும்மா ஆ ச் நார்மலாதா அக்கௌன்ஸ் தெரியாது பட் எ நா பட்ச்ச யூ ஜி ல வந்து அக்கௌன்ஸ் பேப்பர் இருக்கு ச எனக்கு க கெடச்ச ப்ராஜெக்ட்டு அக்கௌண்ஸ் ரிலேட்டடா வந்துருச்சு சோ பிஜி வந்து ஏதாவது அக்கௌன்ஸ் ரிலேட்டடா போலா சொல்ட்டு யோசிச்சுட்ருக்குங்க அப்டி இல்லாட்டுனா எதாது கோர்ஸ் அந்த மாரி பி ஜி எதாது கோர்ஸ் படி ப்போமான்ற மாரி யோசிச்சுட்டுருந்த அதா சேரி எ எம்ஸ் நெறைய பேர் எனக்கென்னா சஜஷன் குடுத்தாங்கன்னா என்னாப் யூ யூ ஜி இன்னா ப ச்சுருக்க அது இதுன் கேட்டாங்க நா சொன்னே ஏ நா வந்து நா பேக்ரவுண்ட் தா அப்டின்னு அப்ப நீ எம் சி எ போடு அப்டின்னாங்க
ஓகே
ஆ அப்பல்லா உன்னொரு சில பேர் நீங்க சொன்ன மார்தா சொன்னாங்க எம் சி எ லா நா எம் பி எ போடு அப்டின்னாங்க
ஆம
அதுதா எனக்கு ரொம்ப கன்ஃப்யூ அதாச்சு ஒங்கது நீங்ளு கம்ப்யூட்டர் டிப்பார்ட்மெண்ட்டு செரி அண்ணாவு எம் பி எ செரி அதனால தா செரி ரெண்டு பேர்ட்டயு எதாது ஒரு சஜஷன் நீங் உங்க தெரியுல எங் பி எ வா எம் சி எ பேஸ்ட்டா அப்டின்ட்டு அதனால தா அந்த அதா கேட்டே அண்ண ஆ எம் பி எ எங்க அண்ண எம் பி எ எங்க படிச்சாங்க சென்னைல தான படிச்சாங்க
இல்ல இங்க சூர்யா காலேஜ்ல தா படிச்சாங்க
ஓ இங்கதா படிச்சாங்ளா
ஆமா
ஓகே ஓகே சூப்பர் ம் அவுங்
ரெண்டு பேருமே அங்கதா படிச்சாங்க
ஆ ஓகே ஓகே சூப்பர் அவ்ங் இப்ப எம் பி எ முடிச்சோனே உங்களுக் ஜாப் கெட்ச்சிர்சா
அ இல்ல அப்ற அங்கேவே முச்சுட்டு ஸ்ரீராம் பைனான்ஸ் மாரி ஒர்க் பண்ணாங்க போலருக்கு அப்றோ
ம் ம்
இந்த பில் சிரிச்சிப்பாங்கன்னு அவ்ங்க அப்டியே லிங்க் பண்ணி ஜாய்ன் பண்ணிக்கலாங்
ஓ ஓகே ஓகே ஓகே ஆ கேக்குதுங்ளா ஹலோ கேக்குது கேக்குது ஆ கேக்குதுங்ளா ஹலோ
இருக்குமே கேக்குது கேக்குது எனக்
ம் ம்
ஹலோ சேர்ந்தினா இருப்பே அவ்ங்க ஆ சேர்ந்தினா இருப்பே அவ்ங்க கிட்ட அவ்ங்க மூலிமா கேட்டு அதுக்குள்ள அப்பறோ இன் இந்த டிபார்ட்மெண்ட்னாங்க போலருக்கு சேல்ஸ் இப்ப போட்டு அப்டியே உள்ள ஜாய்ண்ட் ஆய்ருக்காங்க எக்ஸாம் எழுதி
ம் ம் ம் ம்
ஏனா வந்து கேர்ள்ஸ்னா படிச்சா எம் சி எ னா ஓகே ஆ ரெண் ஆ இது இந்த மாரி பேஸ் பண்ணி சேல்ஸ் சைடு அந்த மார்லாருந்தா எந்த வேல பண்ணுவா அப்டி இல்லையா இந்த மாரி இதுல்ல இருந்தா இது பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் சைடு போனா ஆனா எப் எப்ப பாத்தாலு நம்ம ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து தனியா நம்ம சர்டிஃபிகேட்டுன் கைல வச்சிருந்தா தா அது எ ராங்கே நா படிச்சுட்டு வந்தே அப்டின் சொன்னாலுமே போர் மாரி எதனா இருந்தா அதா‌ எந்த ஜாப் வந்தாலு வேல்யூ இருக்கு பர்ட்டிகுலரா இந்த மாரி பை இருக்கு கு இது என்ன சொல்றாங்கல்ல கவுடு அந்த மாரி இன்னா சொல்றாங்க ப்பா அந்த மாரி தனியா ஒரு அ சொல் அது கொஞ்ச நல்லா ஸ்கோப் இருக்கு இந்த ட்ரீம்லான்றது ஒரு ஒரு சும்மா ஒரு இது டிகிரின்றது
ம் ம் ம் ஓகே ஓகே அதா சேரி ஐயோ முடிச்சு இப்ப கொஞ்ச கேப் ஆயிடுச்சு சேரின்டு இப்பவே இப்ப எனக் ஏ ஆஃபிஸ் வந்து நா வந்து அடுத்தல அத்த லெவல் போனு இல்ல வேற கம்பெனி மாறணு கொஞ்ஜோ எக்ஸஸ் எனக்கு பே வேணு. அப்படின்ற பட்ஜெடல எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது டிகிரி படிக்கணு அப்படின்ற மாரி தோணுச்சு எனக்கு ஏன்னா யூ ஜி வச்சுட்டு
ஓகே
இப்ப இப்ப நெறைய நம்ம காம்படிஷன் நெறைய பேர் வந்ட்டாங்க இப்ப பி ஹெச் டி மொத கொண்டு எல்லா டக்கு டக்கு டக்கு டக்கு முடிக்கிறாங்க சோ நம்ப அப்படியே ஒக்ந்துட்ருக்கோ ஒக்காந்திரு ஒரு மாதிரியா இருக்கு கரஸ்ல போட்டா ஸ்கோப் இருக்குமா என்னான்னு தெரிலயே அதுதா இப்ப கரசுல போட்டா ஸ்கோப் இருக்குமா என்னானு தெரிலயே
இப்ப எல்லாமே ஆன்லைனுன்றதால ஸ்கோப் இறுதி இல்லல்லா பாக்க மாட்டிக்கிறாங்க எல்லாமே இப்ப ஆன்லைன்தா வந்தது சே எல்லா கோர்ஸ்ம் இருந்தாலு எத இருந்தாலு ஆன்லைன்ல மோஸ்ட்டா பிரிஃபர் பண்றாங்க நீங்க சைடுல இந்த ஜாப்ஸ் பா
ம்
பாத்துக்கிட்டே இருந்ததா நா கரசுல போட்டே அப்படின்னு ஆ சொல்லிக்கலா ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சட்டிவிக்கெட்டு க வேணு பிளஸ் வந்து உங்களுக் கோஷும் வேணும்னா நீங்க இப்டி போயிட்டு ன்னா உங்களுக் கரெக்டா இருக்கோ இல்லா டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு வந்துறு நீங்க ஜாப் போயிட்டே இருக்க மாரியு இருக்கு படிக்கிற மாரியு இருக்கு
ம் ம் ம் ம் ஓகே அதா நானு பாத்துட்ருக்க சே இ பா பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டிது இல்ல அப்டி இல்லைனா திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி ரெண்டுல ஏதாவது ஒன்னு தா சூஸ் பண்ணியிருக்கே அதுக்க தா சேரி எனக்கு அதுவா இதுவான்னு ரொம்ப கன்பூஷன்சா இருந்தது
ஓகே ஓகே
சரி ஓகே ஏதாவது ஒண்ணு கரெக்டா டிசைட் பண்ணி நம்ப சூஸ் பண்ணிக்கலா அப்டிதா ஏன்னா எடுத்தோ கௌதோ பண்ண முடியாது இல்லையா
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க
அதாச்சு கொஞ்ச ப்ராப்பரா போறத போறோ ஓருளவு கொஞ்ச
ந்தா இந்த இயர் போயிருக்கலா இல்லன்னா இன்னு ஒன் இயர் இதுவாயிடும்மே இந்த இயர் போனாதா கரெக்டா இருக்கு